ஹலோ ஆஹ் வணக்கம்மா எப்படிமா இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்ப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானு இப்பதான் சாப்பிட்டு அதே மேல திருப்பியும் வாக்கிங்
உம் வாக்கிங் நா வாக்கிங்ல்லாம் போறதில்லப்பா காலையில இப்ப ஈவினிங் கோயில் போயிட்டு வந்தேன் இங்க இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் அந்த கோயில நடந்து போயிட்டு நடந்து வந்தேனா செம கால்வலி சரி அதனால ஏதோ வாக் பண்ணல கம்ன்னு உட்காந்துட்டு இருக்கேன்
உனக்கு என்னப்பா நீ பட்டா இருப்பே அதனால பிரச்சனை இல்ல
அஹ் அதெல்லா இல்லப்பா ஒல்லியா இருந்தா கூட ஸ்டொமக்குன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா அதுதான்ப்பா குறைக்கவே முடில அந்த ஸ்டொமக்கு தான்ப்பா கொஞ்சம் பெருசாவே இருக்குது அதுதான் குறைக்கவே முடியலப்பா அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியில எக்ஸசைஸ் கூட பண்றேன் காலையில யோகா பண்றேன் எல்லாமே பண்றேன் ஆனா அதுக்கான ரிசல்ட் வந்து ஓரளவு நல்லாதான் இருக்குது பட் நா ஃபுட் கண்ட்ரோல் பண்றதுல சம் டைம்ஸ் நல்லா சாப்பிட்டுறேன் அதுதா பிரச்சன ம்
சாப்டுங்க சாப்புர்ற வாழ்றதே சாப்பர்துக்காக தா எதுக்காக வாழ்றோ எதுக்காக ஒழைக்கிறோ
ம் சாப்பர்த்தாங்க
ஆ அது என்னு என்ன பொறுத்த வரைக்கு அதுதா மெய்னு சாப்புண்ணு நல்லா சாப்புண்ணு எங்க தா போய் சம்பாதிக்கிற காஸ் ல சாப்புட்ணு
அப்டிங்ளா சேரிங்க சேரிங்க ஒங்க ஆ
வெங்காய சட்னி செஞ்சே
நா நேத்து அதுதாங்க செஞ்சே வீட்ல சம்மையாருந்துச்சு ஒரே ரிவ்யூ தாங்க எங்க வீட்ல ச செம்யாக்குது செம்யா இக்குது சூப்பரா இக்குது செமயாக்குதே செமயாக்குதேன் ஒரே புகழ்ச்சி போங்க நேத்து வெங்காய சட்னில நீங்க எப்டி செய்வீங்க வெங்காய சட்னி சொல்லுங்க
நானு ஆ எண்ண எண்ண ஊத்தி உள்ந் உளுத்தம் பருப்பு கடல பருப்பு போட்டுட்டு பூண்டு இஞ்சு வெங்காயோ தக்காளி கம்மியா அப்றோ கொஞ்சோ புளி
ம் காஞ்ச மெளகா
ஆ காஞ்ச மொளகா அப்றம் கருவேப்ல கொத்தமல்லி எல்லாத்தையு போட்டு வதக்கிடுவங்க நல்ல வதக்கிட்டு அப்டே எடுத்து அரச்சிட்டு தாளிச்சுடுவே
அ ஹன் நா எப்டி பண்ணுவன்னா இதேதா நீங்க சொல்றதே தா ஆனா இதுல தக்காளி சேக்க மாட் நா வெங்காய சட்னில எப்பமே நீங்க தக்காளி சேக்காம தள் தக்காளி சேத்தீங்கன்னா அது வந்து காரச்சட் க்கு தா ஈக்குவலு தக்காளி சேக்காம வெங்காய் சட்னி அரைச்சு பாருங்க அப்பா அப்டி இருக்கு
அய்ய யோ
இல்லங்க நல்லா நல்லெண்ண சேத்துக்குங்க உளுந்து நல்லா ஒரு கை போடுங்க நல்ல உளுந்து நறைய போடுங்க ஒரு கை போடுங்க அ கல்ல பருப்பு ஒரு கை போடுங்க காஞ்ச மொளகா குண்டு மொளகாருக் கு இல்லிங்ளா அது ஒரு நாலு யூஸ் பண்ணுங்க ஒன்னு பிரச்சன இல்ல அப்டி இல்லன்னா உங்கிட்ட நீள மொளகா தான இருக்குன்னா அதுவு ஓகே தா அதுவு சேத்திக்கலா அது ஒன்னு பிரச் ச்சன கடையாது இன்னொன்னு இதுல சொல்லுங்க இதுல வந்து இஞ்சி போட மாட்டே நானு வெங்காய சின்ன வெங்காயோ ஒரு இருவது இல்னா முப்பது சின்ன வெங்காயத்துல அரைக்கிறவங்க இருந்துச்சுனா அதுவு டேஸ்ட் சூப்பரா இருக்கு நா வந்து சின்ன வெங்காயோ ஒரு முற தா பண்ணிருக்க ஏ சிப் பெரிய வெங்காயத்த சின்ன சின்னசா கட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு கொத்தமெல்லி கருவேப்பிள்ள லாஸ்ட்டா சேத்துப்பே அதுல அதயு நல்லா வதக்கிட்டு இத மட்டு அரைச்சு பாருங்க டேஸ்ட்டு வேற லெவல்லருக்கு தண்ணில்லா இதுல சேக்க கூடாது தெளிக்குணு லைட்டா தெளிச்சு கெட்டியாருக்கணு அத அப்டே கூட சாப்புல்லா நீங்க உங்ளுக்கு தாளிப்பு வேணுனா கொஞ் தாளிச்சு கூட சாப்ட்டுக்லா நா மோஸ்ட்லி தாளிக்க மாட்டே அவ்ள தா இந்த இதுலே தா சாப்டுவே அவ்ளோ அருமையாருக்கு சாதத்துக்கு சூப்பராருக்கு சுடசாதத்துக்கு நெய் போட்டுன்னு வெங்காய் சட்னி அரைச்சு சாப்டுங்க
அ இல்ல நானு உண்மையாவே மறந்துட்டே தக்காளி போட்ணுமா வேணாவன்றது எனக்கு தெரியாது அதனால நானு போட்டுர்றே ஒரு ஒரு நேரத்துல அது தக்காளி சட்னியா இன்னா டவுட் வருது ஏன் வெங்காய சட்னில வெங்காய வாசன வரல அப்டின்னு எனக்கு அந்த சந்தேகோ இருந்துருக் நீங்க இப்ப சொல்லும் போதாருக்கு
ம் இது வந்து கார சட்னி நீங்க சொல்றது பதம் வந்து கார சட்னி இது வந்து இப்டி அரைக்கலா இதுவு நல்லாதா இருக்கு இதுல நீங்க கொஞ்சோ புதினா சேத் துக்குனீங்கன்னா அது வேற மாரி டேஸ்ட் வரும் புதினா இதுல வெங்காய தக்காளி புதினா அது மூனையும் மட்டுமே வதக்கிட்டு அரைச்சுட்டாக்கூட அதுவும் இன்னு டேஸ்ட் வரு இதுல ஒரு சில பொருள்லா நீங்க இஞ்சி சேக் கறீீங்கள்ல இதுல நான் க இது வெங்காய சட்னில பியூரா வெங்காய கலரு ஒரு மாரி வரும் அது அது இருக்கு இது வந்து பெங்ளூர்ல ரொம்ப பேமஸ் பா வெங்காய சட்னி ப அங்க மோஸ்ட்லி இதுதா இதுதா செய்வாங்கோ லாஸ் டா வெல்லோ கொஞ்சோ போடுவாங்க அதுல அது வந்து டேஸ்ட் வேற மாரி இருக் கும் ஆமா அவுங்க மோஸ்ட்லி இந்த ஸ்வீட்டா லைட் ஸ்வீட்ல தான் சாப்டுவாங்கோ அ அதே ஆந்திரால கார வச்சு விளாசுவாங்க செம்ம கார காஞ்ச மெளகா இருக்கட்டு பச்ச மெளகாவா இருக்கட்டு நல்லா அரைச்சி அரைச்சு ஊத்திருவாங்க அதுல காரஞ்சரமா சாப்டுவாங்க அதே வெங்காயத்துல இதுல கொஞ்ச டிஃப்ரெண்ட் வந்து நம்ம தமிழ்நாட் டுல வந்து இந்த மாரி செய்வோம சூப்பரா இருக்குங்கா எங்க அம்மா அரைப்பாங்க பா பாருங்க அப்பா வேற பறக்கு வெங்காய சட்டிதான் செம்ம டேஸ்டா இருக்கு அது புசு புசு ஒரு இட்லி வரு எங்க அம்மாக் கு அப்டிய குஸ்பு இட்லி மாரி சொல்லுங்க
கரெ நான் கண்டிப்பா நாளைக்கு ட்ரை பண்றே நீங்க சொன்ன வெங்காய சட்னி திடீன்னு அவுங்க சொல்ற மாரி செஞ்சிறே யார்கிட்டயாவது கேட்டு ஆனா ஒரு ஒரு நேரத்துல அத மறந்துட்டு திருப்பி அதே மாரி தக்காளியை போட்ருனா அப்பயு கலர் ரெட்டாவே வருது என்னடா இது ரெட்டா வருதே நம்ம செஞ்சது வெங்காய் சட்னி இல்லையா நெறைய முறை இன்னைக்கு யோசிட்டே தா சாப்ட்ட அது தக்காளி போட கூடாதுன்றத நா அந்த எடத்துல மறந்துற
ஆ இதேங்க இதே ஃப்ரொசீஜர்ல நீங்க வந்து முள்ளங்கி ட்ரை பண் ணிருக்கீங்களா முள்ளங்கி சட்னி
இல்லங்க எனக்கு சொல்லிருக்கறாங்க ஆனா முள்ளங்கில செஞ்சா சுத்
அப்பா சூப்பரா இருக்குங்க எங்க அம்மா இட்லிக்கு சுண்டக்காய் சட்னியு சாப்ட்ருக்கே பெரண்ட சட்னி சாப்ட்ருக்கே எனக்கு ரொம்ப இதுல ரொம்ப புடிச்சது முள்ளங்கி சேம் இதே மாரி வெங்காய டேஸ்ட் தான் வரும் அதுவும் வெங்காய ஆ கத்திரிக்காய் சட்னியு நல்லாருக்கு அதுவு சாப்ட்ருக்கே ஆனா எனக்கு வந்து எஸ்பெஷலி வந்து இதுதான் புடிக்கு இந்த முள்ளங்கி இது வந்து சேம் இதே ப்ரொசீஜர் தா நீங்க வந்து நல்லா துருவிட் செய்யலா துருவிடுங்க ஃபஸ்ட்டு முள்ளிங்கத் துருவிடுங்க துருவிட்டீங்கன்னா அதுலயே தண்ணி வந்துரு நீங்க அத புளிச்சிட்டு புளிஞ்சிட்டு போட்டாலு சரி நீங்க அப்டியே போட்டு சாப்ட்டாலு சரி ஒன்னு பிரச்சனை இல்ல ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்ட்டு அத நல்லா புழிஞ்சிடுவாங்க புழிஞ்சிட்டு அந்த சக்கையை மட்டு போட்டு நல்லா வறுத்துட்டு அ நல்ல வதக்கிட்டு அ டுவாங்கோ ஓகேங்களா நா என்ன பண்ணுவே ந அப்டி எல்லா பண்ண மாட்டே நல்லா சீவிட்டு வெங்காய கொஞ்ச நல்லா போடுவே வெங்காய நறையா போட்டுட்டு உளுந்து பருப்பு அதே மாரி காஞ்ச மொளகா பச்சை மொளகா யூஸ் பண்ண மாட்டே காஞ்ச மொளகா கொத்தம்பல கரை இதை மட்டும் நல்லா வதக்கிட்டு இதுல தக்காளி சேர்க்கக்கூடாது தக்காளி சே த்தீங்கன்னா சேம் அதே ரெட்டடிஷா வரு வெங்காய வந்து உங்களுக்கு நல்ல கலரா முள்ளங்கி நல்ல கலர் கலரா வராது ஒரு மா மாதிரி சில்வர் கலர்ல வரு ரொம்ப வரும் இது ம்
சட்னிலயு தக்காளி போடக் கூடாது சுண்டக்கா சட்னியிலயு தக்காளி போடக் கூடாது ஆமாவா
ஆமா போடக் கூடாது
புளி போட்லா
ஆ புளி போட்லா புளி உங்களுக்கு வந்து பின்ச்சு கொஞ்ச பின்ச்சுன்னு சொல்லுவாங்களத்தியா ஒரு அரஸ் ஸ்பூன்வாங்க அர ஸ்பூன் அளவுக்கு தா எல்லாமே சேக்கனு நீங்க அப்பதா வந்து சப்போஸ் அந் புளிப்புத்தன்ம வந்து இத டேஸ்ட்ட வந்து கொலாப்ஸ் பண்ணக்கூடாது கெடுத்துரும் அதுனால வந்து புளி வந்து எப்பவுமே வந்து எல்லாத்துக்குமே புளி சட்னி மட்டுதா இந்த கோங்கரா சட்னின்னு சொல்லுவாங்க அப்பல்லாம் அந்த கோங்கரா சட்னி சுடு தண்ணியில ஊற வச்சுட்டு புளிய மட்டு அரப்பாங்க வெறு மொளகா தூளு மொளகா வச்சி புளிய நல்லா வச்சு அரச்சி உப்புக்கல்ல வச் சு அரச்சி அரச்சி அரச்சி அப்டியே வச்சுக்குவாங்க இதுக்கு கஞ்சிக்கு கஞ்சினா கஞ்சிக்கு சாப் புறத்துக்கு ஆமா அந்த மாரில்லா புளி ஊருகாணுவாங்கத அப்பல்லா எங்க பாட்டியில அததா அரப்பாங்க சட்னி வகல பயங் ரமா அரப்பாங்கப்பா எங்க அம்மா அப்பவே நாலா சின்ன பிள்ளயா இருக்கும் போதே இந்த முள்ளங்கி சட் னி இந்த சுண்டக்கா சட்னி எங்க வீட்டு பக்கத்துல மல்லிகாத்தன்னு ஒருத்தருப்பாங்க அவங்க வீட்ல சுண்டக்கா மர பெருசா இருக்கும் அந்த மரத் துல இருந்து அருத்துனு வந்து ஃப்ரெஷ்ஷா செய்வாங்க அப்பய நசிக்கிட்டு நசிக்கிட்டு அது தண்ணியில போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருவாங்க ட்ரை பண்றதுக் கொஞ்ச நாள் வெள்ள துணில போட்டு வச்சிருவாங்க வெளிய திண்ணைல்ல
ம்
அத வந்து எடுத்து இப்போ நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணோ அதே மாரி வதக்கி வத வதக்கி வதக்கி அரைக்க வேண்டியது தா நல்லாயிருக்கும் அது கூட செம்ம டேஸ்ட்டா இருக்கும் இப்ப புதுசா பீக்கங்கா சட்னி கேள்விப்பட்டீங்களா
இது புதுசு இல்லைங்க பீர்கங்கா சட்னி பழ
இல்ல இல்ல தோல்ல தோல் ம் அதுவு சூப்பரா இருக்குதுங்க ஒரு நாள் அர ச்சன் நானு அதுவு நா அரச்சே அதுவு அரச்சேன்
எங்க அம்மா செய்வாங்க அதுல பூர்க்கங்கா தோல்ல வச்சு சட்னி செய்வாங்க அதுக்கப்புற எங்க சைடு ஒரு மசாலா மாரி போட்டு கூட்டு செய்வாங்க கொழம்பு தேங்கா தனியா இதெல்லா போட்டு அரச்சிட்டு எங்க ஊர் சைடு அது மாதிரி ஃபேமஸ் ஆனா இங்க வந்துட்டு அதெல்லா தெரியல
இது ஒரு பக்க நா டீச்சர் ட்ரைனிங் படிக்கும் போது ஒரு பொண்ணு எடுத்துட்டு வருவாங்க கலக்காச்சட் திண்ண வெண்டக்கா போட்டு அரச்சு எடுத்துன்னு வருவா
ஹ
வழ வழ வழன்னு இருக்குங்க அது ஒரு டேஸ்ட்டா சாப்புடுவாங்க அந்த பொண்ணு எனக்கு அது புடிக்கவே புடிக்காது அதாவது அந்து பாக்றதுக்கே புடிக்காது அது ஆனா அது டேஸ்ட் சொல்லுவா எல்லாமே சாப்பிடுவாங்க கலக்காச்சட்னு வெண்டக்கா வழ வழன்னு போட்டு அரச்சியடுத்துட்டு வந்தா எப்டி இருக்கும் சொல்லுங்க
ஏங்க அதுவு ஓரளவுக்கு காமெடியா இருக்கு இன்னொன்னு சொல்ற என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி என் கூட ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு அவங்க என்ன பண்ணாங்க பண்ணுவாங்கன்னா கேரட் நீங்க சொல்ற இதே ப்ரொசீஜர்ல ந ல்ல உளத்தம்பருப்பு கட்ல பருப்பல்லா போட்டு கேரட்ட வதக்கிட்டு அதுல சட்னி செய்ராங்க பீட்ரூட்ட வதக்கிட்டு அதுல சட்னி செய்யறாங்க
ஆ பீட்ரூட் சூப்பராகுதுப்பா அய்யய்யோ சொல்லானுந்தே பீட்ரூட் சட்னி ஃபண்டாப்ளஸ் சூப்பராஞ்சி செம்ம டேஸ்ட்டாந்துச்சு ஒரு நாள் தக்காளி சாதம் எடுத்துட்டு போயிருந்தே இந்த பீட்ரூட் சட்னி ஒரு மிஸ் எடு த்துட்டு வந்திர்ந்தாங்க ப்பா அல்டிமேட்டா இருஞ்சுப்பா டேஸ்ட்டு நா அப்டியே அடிட் ஆயிட்டே நான் அதுக்கு அவ்ளோ சூப்பரா இந்துச்சு கலர் இன்னு அழகாந்துச்சு அது கலரே சூப்பரா இருஞ்சது
ம் எனக்கு அந்த கலர் பாத்து தாங்க பயத்துல எனக்கு சாப்பிட பிடிக்க எட்டல
அப்டிங்களா சேரி சேரி சேரி ம் ம் ம் ம் ம்
எடுத்துட்டு வந்தப்போ நா கேரட் சட்னிய நூக்கல் சட்னிய முள்ளங்கி சட்னி அது எல்லா சட்னியும் ஒரு ஒரு நாளைக்கு ஏன்னா பசங்க வந்துட்டு காய்கள ஒழுங்கா சாப்புறது கெடையாது அதுக்காக இவங்க சட்னியாவே அரைச்சு டிஃபனுக்கு குடுத்து விட்டுறாங்க காலையில ல மத்தியான சாதத்துக்கு அதே சட்னிய குடுத் த்துறாங்க நா அந்த பொண்ணு செஞ்சு எடுத்துட்டு வரும்போ சாப்ட்டு பாத்தருக்கே உண்மையாவே அவ்வள நல்லா இருந்தது
சூப்பரா இருந்துச்சுக்கங்க நஜமாதா நா கூட இதெல்லா டேஸ்ட் பண்ணியிருக்கே அருமையா இருந்துச்சு ம் அதுவு சாப்ட்டுருக்க பீட்ரூட் சட்னி தா பா எனக்கு ரொம்ப புடிச்சிச்சு சூப்பராஞ்சு பீட்ரூட் சட்னி சூப்பரா இருன்ஞ்சி நெஜமாவே ம் ஆ பீட்ரூட்ல கறி கொழம்பலே போட்டு சாப்டுவாங்க செம்மையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கு அது பீட்ரூட் எதுல போட்டாலும் சாப்டுவே அது கிரேவி மாதிரி செஞ்சுட்டு பூரிக்க சாப்ட்டு பாருங்க இன்ன செம ம டேஸ்ட்டா இருக்குது
அதுதாங்க நான் அடுத்த முறை கொள்ள உங்களுக் வந்துட்டு பீட்ரூட் குருமா எப்படி செய்றதுன்னு சொல்றாங்க எனக்கு அது ரொம்ப புடிக்கு சப்பாத்திக்கு எனக்கு அவ்ளோ ரொம்ப புடிக்குங்க
சரிங்க சரிங்க நெக்ஸ்ட் எனக்கு கால் பண்ணி எனக்கு அத சொல்லுங்க ஆ நன்றிங்க ஆ தேங்க்யூங்க